ஹலோ
ஆ எப்டி இருக்கீங்க
ஹாய் நல்லா இருக்கன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாரு
ம் சாப்ட்டீங்களா நானா நான் வந்து இப்போ சும்மாதான் உக்காந்துட்டு இருக்கன்
ம் நானு தான் சமைக்கனு இனிமேல் தான்
அப்டியா ஏன் லேட்டா தான் சமைப்பீங்களா
ஆமா இல்ல சாப்பாடு மாதிரி செய்ய தந்தா சீக்கரமா சமச்சு குடுப்பன் இன்னைக்கு இததே தூங்குற டைம் தான செர் அதனால லேட்டா சமைச்சுக்கலாம்னு விட்டேன் ம் ஒண்ணுல சும்மா சிம்பிளா சாம்பார் இட்லி தா ம் இட்லி சாப்பிடும்மோது ஊத்திப்போம் ம் சாம்பார் வந்து செரி செஞ்சுலா ஒரு ஆஃப்னார் போகட்டு
ம்
செய்லா
ம்
ம்
வேற
நீங்க என்ன பன்றீங்க
நானா இப்பதா சும்மா உக்காந்துட்ருக்க சேரி ஃப்ரெஷ் ஆகலான் சொல்லிட்டு பாத்த செரி உங்க கிட்ட பேசிட்டு போலான் வந்த ம்
இது எத்தன பேரு வீட்ல
எங்க வீட்ல வந்து இருவது பேரு மொத்தோ ம் உங்க வீட்ல ஆ ஆமா ஜாய்ண் ஃபேமலி தா நாங்க நறைய பேரு எல்லாரு இருப்போ
அ அ அ
ஜாலியா இருக்கு எங்களுக்கு போரே அடிக்காது
இப்ப ஜாயின்ட் ஃபேமிலினா நீங்க அதா ஒற்றுமையா இருப்பீங்க எல்லா பேமிலியு சண்டெல்லா போட்டுக்காம ஒத்துருக்கு த்துரு விட்டு குத்துருப்பீங்ளா
புரியல
ஜாய்ண்ட் ஃபேமிலினா
ஆ
ஒத்தருக் ஒருத்தரு அதாவது விட்டு குடுத்து சண்ட போட்டுக்காம இருப்பீங்களான் கே
ஆமா ஆமா நம்பளே ஒன் ஒன்னார் போனாங்க எல்லாருமே ஒன்னாதா இருப்போ
சண்டல்லா வரு அப்பப்போ காம்ப்ரமைஸ் ஆய்ப்பீங்க
ஆமா சண்ட வந்தாலு சைலண்டடா இருப்போ நாங்க எதுவு பேச மாட்டோ
என்ன தனியா பிரிஞ்சு போறது அதெல்லா இல்ல
ஆ தனியாதா பிரிஞ்சு போக மாட்டோ ஒண்ணாதா இருக்கோ எல்லாரு ம்
பரவால்ல நா நாங்க இங்க தனி குடுத்தனோ தா நா கல்யாணத்துகு முன்னாடி ஜாய்ன் பேமிலில இருந்த இப்பய நா கல்யாணோ ஆயி வந்த இப்ப நா தனியா தா இருக்க தனியா மீன்ஸ் வந்து மாமியார் மாமனார் கூட இருக்க
அப்டியா ம் நீங்க எப்டி ஜாலியா இருந்தீங்ளா உங்க வீட்ல
ம் இருந்த இருந்த ஜாலியா தா இருந்த எல்லாருமே கிராமத்துல எல்லாருமே தா ஜாலியா இருப்பாங்க உங்ளுக்கு மேரேஜ் ஆய்டுச்சா
எங்களுக்கு என்ன எனக்கு இன்னு மேரேஜ் ஆகலங்க
அ அ அ
ஆ நா படிச்சுட்டு இருக்க
ம் மேரேஜ் ஆகலன்னா படிக்கிறீங்ளா ஒர்க் பண்றீங்ளா
ஆ ஒர்க் போக போற படிச்சிட்டு இருக்க ஒர்க் போக போற
ம் எங்க
எங்க ஒர்க் போறன்ன பாக்கணு எங்கனா யாருகிட்டனா கேக்கணு ஃப்ரென்ஸ் கிட்
முடிச்சோனே போயிடுவீங்ளா அப்போ நீங்க வந்து இனிமேல் தா தேடனு கரெக்டா
ஆமா ஆமா வேல தேடணு
ம்ஹிம் ம் சேரி சேரி நா ஹவுஸ் வோய்ஃப் நானு
அப்டியா சூப்பர் ம் ம் எப்டி ரொம்ப வேலயா வீட் ட்டுலா உங்குளுக்கு
உம்ம் இருக்கு மினிமல தாருக்கு ரொம்பல்லா இருக்காது இருக்கு
உங்களுக்கு போர் அடிக்கலயா தனியா இருக்கீங்ளே
இல்ல இல்ல என்னக்கு போர்லா எதுவு இல்ல நான் வந்து ஃபிரீ டைம்லந்து கரெக் ட்டா யூட்டிலைஸ் பெண்ணுவ சும்மால்லா இருக்கமாட்ட எதாவ்து மொபைல்ல பாத்துட்டு எதாவ்து சர்ச் பண்ணிட்டே இர்ப்பே எதாவ்து எதப் பத்தியாது தெரிஞ்சுப்ப ம் ம் ம்
அப்பற பேக்ல்லா பிண்ணுவீங்ளா நீங்க ஆ இங்க மழை வர மாரிதா இருக்கு ஆனா தூறல் போட்ல ஆ அங்க
இங்கியு அப்டிதாருக்கு
அ அ
ம் ம் ம்
அப்ற என்னப் பண்றீங்க வெளியெல்லா பேஸ் மாட்டிங்களா யார்கிட் டியு வீட்டுக் வெளிய உம் உம் நாங்ளும் போமாட்டோ எங்களுக்கு பெரிய காம்பொண்ட் அது உள்ளவேதாருப்பொ எங்கியும் போமாட்டோ
ம் ம் ம் செரி செரி ம் ம் ம் அப்பற என்னா படிக்கிறீங்க
நா வந்து எம் பி ஏ படிக்கிற நா பி காம் முடிச்சுட்டு ஆம்மா கரஸ்ல படிக்கிற
ம் ம்
த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து எக்ஸாம இப்போ ரெண்டு செம் எழுதணு சேத் து அதுக்கப்ற டிசம்பர்ல ஒரு எக்ஸாம் வரூ என்னக்கு அத்தோட முடிச்சிர இந்த யேர் முடிச்சிருவே
த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆ சிக்ஸ் மன்ந்த் ஒன்ஸ் வராதா எக்சாம்
இது வந்து ஆ எங்கள்து வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த மாதி வரு எங்குளுக்கு வந்து
அஹ ம் ம் ம்
ம் அப்ற நீங்க என்ன பட்ச்சீங்க ஆ ஈஸியா தாருக்கு ஆனா வந்து அ க்கோண்ட்ஸ் மட்டு வரூ அது கொஞ்சொ கஷ்டமாக்கு அது புரிஞ்சா ஈஸி தா ஆனா நா வெறு தியரியே எழுதிருவே உம்
படிப்பிங்ளா இல்ல அப்டே சும்மா கத அடிச்சு விட்றாங்களே அந்த மாதிரி பண்னுவிங்ளா
இல்ல இல்ல நா படிப்பங்க பச்சிட்டு கொஞ்ச எக்ஸாம் கிட்ட படிப்ப
அ
அ வீக்கெண்ஸ்லதா வெ வெப்பாங்க என்னக்கு எக்ஸாமு அப்ப வீக்டேஸ்ல படிப்ப
அஹ
பஸ்ச்சுட்டு அப்புற எழ்துவ
இப்ப எம் பி ஏ ன்றது வந்து மாஸ்ட்ரா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கரெக்டா ம் இப்ப பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னா ப்ப நீங்க எம் பி ஏ ன்ற அந்த டிகிரி வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றத்துக்காக படிக்குற படிப்பு கரெக்டா
ஆம்மா ஹிம் ஆம்மா
இப்ப நீங்க அதெல்லா புரிஞ்சுட்டு படிக்கிறீங்களா இல்ல அப்டியே படிச்சு அப்டியே மனப்பாடம் பண்ணி போய்ட்டு எழுதுறீங்களா
இல்ல இல்ல புரிஞ்சுதா படிப்போ இது நார்மலா தா வரு ஜென்ரலா வரு கான்ட்ராக்ட்னா என்ன
வரணு அதனால கேட் கிறே
இல்ல இல்ல புரிஞ்சுதா படிக்கோ ஆனா அப் அப்ப படிக்கும் போது ஞாபகோ இருக்குமா இருக்கு அதுக்கப்றோ மறந்திர்ரே
அ ஹா அதுக்கு எதுக்கு எக்ஸாம் கிட்ட படிக்றது நாள் ஃபுல்லா இப்ப நீங்க வீட்ல வேற சும்மாதான இருக்கீங்க இப்போ நாள் ஃபுல்லா படிக்கலால்ல அ
ந்தா ஆனா யாருன்னா கூப்ட்டுட்டே இருக்காங்க சரி ஆனா நா படிச்சுட் தா இருக்கே கொஞ்ச நேரோ படிச்சுட்டு அதுக்கப்றோ மறுபடியு வீட்ல எதனா பண்ணிட்டு இருப்பே
ஆ சேரி சேரி ம்
அப்றோ நீங்க
நீங்க அப்றோ மத்த டைம்ல என்ன பண்ணுவீங்க வீட்ல
வீட்ல வந்து நா காலை எழுந்துட்ட உட்னே சும்மா சாப்ட்டுட்டு சும்மா இருப்பே அதுக்கப்றோ வந்து கொஞ்ச நேரோ வந்து பேசிட்டு இருப்பே எல்லார் கூடவு எல்லாரு ஆமா டிவி பாத்துட்டு இருப்பே தூங்குவே போன் பாப்
துக்கு முன்னாடி தா இதெல்லா என்ஜாய் பண்ண முடியு கல்யாணோ ஆயிடுச்சனா பண்ண முடியாது ம் இல்ல இல்ல எல்லார் லைஃப்லயு பொதுவா இருக்கிறதுதா சொல்றே இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருந்தே கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்காக இப்ப சந்தோஷமா இல்லன்னு சொல்ல வரல இப்ப காலைல நெனைச்ச டைமுக்கு நா எந்துப்பே எட்டு ஒன்பது மணிக்கு எழுந்துப்பே இங்க அப்பி இல்லல்ல காலை இல்ல இயர்லி மானிங் எழுந்துகணு சாப்பாடு கட்ணு அந்த வேல எல்லா இருக்குல்ல அதனால சொல்றே
ம் ம்
ம்
இப்போ விடுங்க பரவால்ல பீல் பண்ணாதீங்க
இல்ல இல்ல நா ஃபீல்லா பண்ல இருக்குறத சொல்றே
உம் நாங்களு அப்டிதா இருக்கோ ஜாலியா தா இருக்கு எல்லாரு இருக்காங்க ஜாலியா இருப்போ எல்லாரு இப்ப கூட நெறைய பேர் வந்து காங்க ஊர்ல இருந்து எல்லாரு அம்மா பெரியம்மாலா வந்திருக்காங்க அவங்க கூட ருக்கோ ஆமா ஆமா அண்ணாக்கு வந்து பங்க்ஷனு அண்ணாக்கு வந்து வீட்ல இருந்து அவுங்க வீட்ல இருந்து பாக்க வராங்க
ஓ அண்ணானா உங்க கூட பொறந்த அண்ணாவா
ஆமா பெரியண்ணா
அதுதா அவுங்களுக்கு பெரியண்ணன்னா
ஆ ஆ பெரியப்பாண்ணா பெரியப்பாவோட பைய
ஆஹா செரி செரி செரி அப்ப உங்க கூட பொறந்தவங்க எத்தன பேரு
எனக்கு ஒருத்தவங்க தா ஒரு அண்ணா பொறந் ஒருத்த இருக்கா கூட
அ அ அ அண்ணன்ங்கல்லா எப்டி ஜாலியா இருப்பாங்களா தங்கச்சி
ஆ ஜாலியாதா இருப்பாங்க நல்லா பேச டைம்ல பேசுவாங்க அப்றோ அவ்ங்கவுங்க வேலய பாத்துனுப்பாங்க எல்லாரு
ஹஹ இப்போ உங்கு அஹ ச்சே செ இப்பு உங்க கூட பொறுந்தான்ன
ஆ அவ்ரு இருக்காரு
அவரு எப்டி ஜாலி டைப்பா
இல்ல இல்லங்க அது வந்து சரியான சுடு முஞ்சிங்க அது
ஏ
அது பேசாதுங்க யார் கிட்டே எனுக் நா பேசவே மாட்டே ஃபஸ்ட்டு ஆஹா அதெல்லா கெட்யாதுங்க நாங்க எப்பொமே நாங்க தனியார் போ அது யார்கிட்டுமே பேசாது அந்த மாதிரி கேரக்டரு செட் ஆவாதுங்க எங்களுக்கு உம்
சே
நாங்க எங்க அக்கா கூடதா இருப்போ உங்லு கோஸா அவ்ங்கதா எங்குக்கு ஜாலியா இருப்பாங்க
ம் ம் ம் ம்
கூடவா இர்க்க
அஅஅ செய்யுன்
நீங்க
நானு ஏனா எப்டி கேக்குறீங்க இப்பு கேக்குறீங்ளா
ம் ம் நீங்க யார் கூட இர்ப்பீங்க
இப்பு வாவ்
ம்ம்
இப்போ நானு எங்க மாமியாரு ரொம்ப பெட்டு நாங்க ஜாலியா பேசிட்டு ஒக்காந்துட்ருப்போ
ம்
ம்
இன்யன்
இப்ப அவங்க கொஞ்சோ வெளில பேசிட்ருக்காங்க
ஆ
செரி அடா ஃபோன் பேஸ்லாமே உஉட்ட பேசிட்ருக்கு இப்பு அவ்ங்ளுக்கு யாரு இல்லல்ல தனியா ஆமாமா அவ்ங்க பேச்சி தொனைக் ஆள் இருக்னுல அதுக் அந நாள்க்குள்ள அவ்ங்க கூடு தான் பேசிட்ருந்த அவ்ங்கவ் கூட ரொம்பா அன்பா இருப்பாங்க எங் மேல
அவ்ல்தியா பாருங்குளே இப்பல்லா யாரு இருப்பா அந்த மாதிரி
கண்டிப்பா ஏன்னா அவ்ங்கொ வந்து இப்பு ஒரு மாமியார் னு சொல்ல முடியாது ஒரு நாள் கூட எனக் ப உங்க மாமியருன்னு அந்த ஃபீலே எனக் குடுக்கல ம்
அஆ
ம்ம்ம் அந்த அளவுக்கு எங்க ரொம்ப புடிக்கு அவ்ல
ஒஓன் அப்ப பரவால்ல ஜாலியாதார்க்கீங்க
ஹா ஆமா ஜாலியா இருக்கு ரொம்ப ஆனா நீங் நீங்ளு கல்யாண லைஃப்லா நென்ச்சி பய்ப்டாதீங்க உங்களு பந்தல் மாமியார் கெடைப்பாங்க
ஆ அப்புடிங்ளா உங்கள மாதி மாமியார் கெட்ச்சா ரொம்ப சந்தோஷமா ருக்கு எனக்கு
இல கண்டிப்பா எல்லார்க்கெ குடுப்பாங்க ம்ம் நவ் ரொம்ப அன்பானவங் ஆனா வோன பத்தி சொல்லானு நறைய இருக்கு
அப்புடியா சொல்லுங்களே கேக்லா எப்டி நீங்க எப்பவ்மே உங்க கூட தா இருப்பீங்களா
ஆமாம்மா கண்டிப்பா அவுங்க கூடதா இருக்காரு ஏனா அவுங்களு வயசானவங்க இல்லியா இப்ப அவுங்க கூட தா இருக்கணு அவுங்க கூட கொஞ்ச நேரோ பகலெல்லா அவுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவே
ம் ம்
இப்பதா டீ எடுத்துன்னு பொயிட்டு குடுத்துட்டு ரெண்டு பேரு ஒன்னா தா குட்ச்சுட்டு செரி ஒருத்தவுங்க வந்தாங்கன் சொல்லிட்டு அவுங்க கூட பேசிட்ருக்காங்க வெளில
ம் ம்
செரி எனக்கு கொஞ்ச சமைக்கிற வேல இருக்கேன்னு நா வந்தே ம் ம்
அப்ப ஜாலியா இருக்கீங்க உங்கள வேல கூட செய்ய விட மாட்டாங்க போல
ஆ ஹா சே அவுங்க சரி வர மாட்டாங்கன்னு இல்ல ஆ கொஞ்ச முடியாதவங்க அதுனால நா அவுங்கல எந்த வேலையு வாங்க மாட் ஆனா அவுங்களு எனக்கு சொல்லிட்டே இருக் இருப்பாங்க எதுக்குமா இவ்ளோ வேல செய்ற உக்காந்து ரெஸ்ட் எடும்மா ஒரு சின்ன தலவலின்னு ஹலோ ஆ ஒரு சின்ன தலவலின்னு படுத்தா கூட போது நீயே ஹாஸ்பிட்டலுக்கு கெளம்புமா கெளம்புமானுவாங்க ம்
பாருங்களே அப்பா சூப்பர் ஆனா நெஜமாவே அப்ப என்ன அவுங்களுக்கு யாருக்கு கெடைக்கு இந்த மாதிரி அப்றோ
ஆமா அதுதா தெனோ தெனோ நா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவே நா ஏ நா கிறிஸ்டியனு ஏசப் ப்பா எனக்கு இந்த லைஃப் குடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே இது தெனமு ப்ரயர்ல அதா இருப்பே நானு
கரெக்ட் தாங்க ப்ரெயர் பண்ணாலே போது சரியாகிடு
ஆமா யாருக்கு கெடைக்கு இந்த லைஃப்லா அப்டி சொல்லிட்டு
ஆ
ம் ம்
ஆ ஆ அப்றோங்க வீட்ல எல்லாரு வந்து பேசிட்ருக்காங்க இல்ல சொன்னே எல்லா ஊர்லருந்து வந்துருக்காங்க எல்லாரு ஜாலியா சிரிச்சுகிட் பேசிட்டு இருக்காங்க
ஆ ஆ ஆ ம்
ஏ ஜாலியா இருக்காங்க இப்ப நாங்களு போய்டுவோ நல்லா பேசுவோ விளையாடவு கேம்லா விளாயாடுவோ நீங்க தாயோ ஆடுவீங்ளா
தாயோன்னா எப்டி
தாயோ தெரியாது உங்களுக்கு
இல்ல தாயோன்னா எப்டின்னு கேக்குறே லூடோனா கட்டமா இருக்கு கொயரா ஆ இது
அது மார்தா இதுவு அது மாதிரி தா
இதுவு இந்த க்ராஸ் க்ராஸ் ஷேப்ல இருக்குமே அதுவா
க்ராஸ் ஷேப்லா ஆமா ஆமா ஆமா இந்த காய் வச்சு நகத்துவாங்கல்ல
ஆ ஆ நா பாத்துருக்கே ஆனா அது ஆட்னதுல்ல இது வரைக்கு
அப்டிங்ளா அது செம்ம ஜாலியா இருக்கு எல்லாருமே நாங்க அதுதா ஆடுவோ
ஆ ஆ ஆ ம் அது கோவிட் டைம்ல கொஞ்சோ ஃபேமஸ் ஆச் சுல்ல அது